ஆமா
சேரி சேரி ஆன்லதா இருக்கு இவ்ள நேர காலே போல அத்னால தா
நானு பாக்ற என்னாடா இவ்லா நேர ஆவுது சும்மாச்சு போன் பேசலாமான்னு வன்ட்ட அதுக் டக்குன்னு வச்சு அதா உட்டே
ம் நான் போட்டே இவ்ள நேர லோடிங்லே ந்த அதனாலதா கேட்டே சரி ன்னாட்டு நீ எந்த காலேஜ் த இச்ச
புது ஆமா ஆமா
குட்டிலா அவனுங் எல்லாமே அங்கதா பச்சானுங்களா
ஆமா குட்டி ஆமா எல்லாமே அங்க தா
எல்லா கிட்டக்குது நீங்க பேய் சேனட்டீங்க
ஆமாங்கடா
ஃபீஸ்ஸு எவ்ளோ வர்து ஒரு வர்சத்தக்கு
ஒரு வருசத்து நாப்பது வது
நாப்பது ப்ப ஒன்ற வந்திதா
என்னது
ஒண்ணு இருவது வர்த்ல ஒரு இதுவு முடிக்கித்துல்ல
மா அது எங்கள்ளுக்குல்லா ஒண்ணே ஆயிச்சுதா கரெக்டா எங்களுக்குந்து பதினாலத்தி நூறு தா எங்களுக்குல்லா
சேரி ஏ
ஃபஸ்ட்லா பதினாலாயிரத்தி ஐநூறு பதான் கட்டியிருந்தோ
ஓ ஏது அதுலயே ரெண்டு மூணு இருக்கு தானே வேல்டெக்குலையே வேல்டெக் மல்
வேல்டெக்ல மூணு பிரான்ச் இக்குது நார்மல் வேல்டெக் இக்குது வேல்டெக் யூனிவர்சிட்டி
ஆ
இப்டி அவங்க வந்து வெது வேல் டெக்கு
ம் நீங்க எல்லா நீங்க எல்லா பண்ணது வெரு வேல்டெக்கா
ஆ
நீங்களல்லா பச்சது வெறு வேல்டெக்கா ம்
எங்க பக்கத்துல வெல்டெக் இந்தானது மல்டி டெக் இக்குது
மல்டிடெக் வந்து அந்த சைட்ல இருக்குமா கேட்டு உள்பக்க கருமா
டேய் ஒரு மெயின் கேட் இருக்கு டா
நான் ஒரே ஒரு வாட்டி உள்ள போனேன்டா அது வந்து அந்த பைபாஸ் உள்ள அந்த ஹாஸ்டல்லா தாண்டி உள்ள போறப்பல இக்து
அதான் டா மூணு இதுக்கு ஒதே இதுல உதே கம்ப்பாமெண்ட்ல ஒன் ஹை டெக்கு ஒன்னு மல்டிடெக் கு ஒன்ன வேல்டெக்கு வெளியே பாத்தனா மெட்ராஸ் ஸ் யூனிவர்சிட்டி அதான் வேல்டெக் யூனிவர்சிட்டி இருக்கும் அத்ல
அது வேல்டெக்கு லா காலேஜ்க்குதானே
ஆமா எல்லாமே இக்து அட்ன்னாங்க
அவ்ள்தூரருப்பாய் பச்சதுங்க இங்க அமுத் அமுத்தா காலேஜ் ப்யி ஓப்பன்ல இருந்தா அங்கயே பச்சிருப்பீங்கள
சரி ஆமா இங்க அதான
அது மேகநாடா அமுத்தா கலேஜ் வட மதுரையில இருக்கு
வட மதல்ல அது துவாடா அப்பாடி அதுவு ஃபீஸ்ஸு அதிக தான்டா
மேகனா காலேஜி பீஸ் கம்மி தான் சொன்னாங்க பசங்க பச்சு
நாயனா காலேஜ் பீசு கம்மி தா ஆனா காலர்சு இல்ல காலர் சும்மா நா போட்ருப்பே
ம் ம் ம் எவ்ளோவா இப்ப மொத்தமே முன்னூரு பசங்க தா படிக்கிறாங்ளா
ஆமாடா ஃபஸ்டெல்லா எவ்ளோ தெர்யுமா நூறு பேரோ நுத்தி ஐம்பது பேர் தான படி
அதுக்கு முன்ன ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆரமுச்சதே நாலு பேரு தா பட்ச்சாங்ளா யோ ச்சிப்பாரு
பசங்ளா அவ்ளோ இல்லனா எதேனா போவ் போவ் தான்டா வருவானுங்க
சேந்துரு போவ போவ கூட்டோ வந்துரு வெல்டிக்கி மேங்கா ம் அது கூட அந்த சைடு ரெட்டிஷ்லந்து வந்து படிக்கிறாங்கடா மேனா காலேஜு
ஆமா மேபி நம்ப சைடெல்லா அவ்ளோ இல்ல பைனான்ஸ் ஃபைவ்லந்து பஸ்ஸு புச்சு அங்கந்து வருவானுங்கோ
ம் ஃபுல்லா ரெடிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இந்தே உக்காந்தின் வருவாங்க நம்ப சைட்ல இங்க பா பக்கத்லியே இக்கிது எவனுமே போமாட்றாங்க
அந்த சைட்ல அப்டியே கெளம்புவானுங்கோ
ம்
நா வந்தே ட்ரிப்பா பண்ணுவே பாப்பே பசங்களாக காட்டுனு இப்பானுங்கோ இப்டியே கெளம்பிர்வானுங்கோ இந்த சைட்ல ஒ இந்த சைட்ல எவனோ அவ்ளோம் போமாட்டானுங்க ஏனா எந்த சைட்ல பாத்தாலு கூட்ரோடு இந்த திருவள்ளுவ சைட் தா இர்ப்பானுங்கோ பசங்கோ
ஆ திருவள்ளுவ இது ம் மே மேக்சிமம் ஆவடி சைடு போயிடுவானுங் ட்ரெயின்ல போவானுங்க போல
ஆ
இப்ப நீங்க படிக்கு போதா பைக்லியா போனீங்க பஸ்ல போனீங்ளா
நாங்க படிக்க சொல்ல பைக்கி ம் அ இப்ப நாளைக்கு முன்னூறு ரூபா பெட்ரோல் நூறு நூறு நூறு அந்த
ரெண்டு மூணு பேர் போய் ஷேர் பண்ணிப்பீங்க
மூணு பேருக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் போடுவோ ஒன்னொரு நாள் அவ போடுவா அதுக்கு தன்யா நானூறுவாய்க் ஒரு வாரத்ல ஒரு ஆளுக்கு வந்து எரநூற்பா செலவு வரு பாத்துக்க அவ்ள்தா எரநூற்பாய்ல காலேஜ் போயிட் வருவோ
ஒரு வாரத்துக்கு
ஆமா உனுக் இன்னா தேவ நீயே சொல்லு
ஒரு வாரத்துக்கு எர நூற்பானா ஓரு மாஸ்த்துக்கு ஏ அ ஆயிர ரூபாய்குள்ள முட்ச்சிடுவீங்க ம்
சனிக்கெழம நாத்திகெழமனா காலேஜே போவ மாட்டோ
அ அதுதாமா அதுவு மிச்சாகு
சனிக்கெழமனா நாங்கெல்லா ரெக்காடு வச்சிக்குவோ ஒரு சனிகெழம கூட போன்தில்லனா காலேஜா
இருக்குமாணா காலேஜு
எப்பியு போமாட் டா சனிகெழம்னா போது நம் காலேஜ் லீவு ஆ காலேஜிகே தெரியு ஃபோன் பண்ணுவாங்க மேம் இந்த மேரி ட்ரெயினிங் போய்ட்டே இந்த மாரி நாத்து போட்னு ஆச்சி மர்ந்து போட்னு அப்டினு எங்க அப்பா பேச வச்சிருவே
எங்க நீ பேஸ்னா வர சொல்ருவாங்களோனு
ஆனா போட்டுதா வருவே அதே மேரி மர்ந்து போட்டு தா அந்த மர்ந்து போடுவே டா அந்த டைம்ல கர்டா போட்ட கொஞ்சோ தா இர்க்கு
ம்
அன்னைக் போனாலு கிளாஸ் எதுமே எடுக்க மாட்
குட்டிலா அவுங்ளா என்னா பண்றாங்க அவுங்கோ டைம் வச்சிறாங்ளா
குட்டிலா
அவுங்களு கைகில்லா வச்சுனா அவுங்க இப்டி தா குட்டி தா வேல செய்வானா குட்டி தா வேல செய்வானா இல்ல ஆள செய்வாங்கலா ம் ம்
அவல்லா அவளோ செய்ய மாட்டோ அவங்காள வந்து பில்லு மருந்தடிக்க சொல்லி முள்ளச்செடிக்கி
இன்னைக்கா
ஆஹ ஹா எப்பே சொல்லிகாரு வந்து எங்க மாமா தா
ஹ
மறுபடியு சொல்லிக்கிறது நம்ம பைய வந்து எவ்ளோ இதுவ சென்டு எவ்ளவுதா
ஆஹ
நம்பளு பதினெட்டு சென்ட்லே ஒரு லிட்டர் கேன் அட்சுவுட்டானா
காலி பண்ணிட்டானாமா
செத்டாரு எங்க மாமா ஸ்டன் ஆயிட்டாராம் ஆ நம்ம பைய உதயத்துல சன்டா டேய்
அடிக்க தெரியல போல இப்பதா அடிக்கிறானா இல்ல எப்பத்துல இருந்து அடிச்ருக்கான
அ இப்பதா அடிகாங்க அப்பா உடம்பு செர்னால அப்ப அச்சுறாங்க
ம் அவனே ஒல்லியாரக்ற இதுல எங்கடா ஸ்ப்ரேய மாட்டுனு நிப்பா
அபி வரவே இல்லப்பா ரொம்ப ரொம்பா நம்ப தா செய்னு
நா எல்லா குடு
ஆள்லா இருந்தா இருப்பாங்க நா போய்ட்டு கேன் மாட் நம்ளே ஊதி ஆச்ட்டு வந்தூனே இருப்பே
கேன்லா வச்சுறீங்களா
ஆமா கேன் வச்சுக்றோந்தாண்டா கேன் வாங்கிகோ
பெரியக்கேனா
டேய் இந்தகேனு அடிக்குமாராப்
ஸ்ப்ரே பஃஸ்டு ப்ளூ கலர்ல இருந்மே அந்த கேன் வச்சிந்தீங்களா இப்ப புதுசா அன்வச்சிங்களா
இது பேட்ரி
பேட்ரியா
அத கொஞ்சோ ஈஸியா இருக்கு
சார்ஜூ பெட்ரோல இல்லாம
சார்ஜரு பெட் சார்ஜர் மட்டுதான்டா போட்னு
அதுவே வந்து ரெட் சார்ஜர் போயிட்டு புதுசு வாங்கிடு வந்தாப் போய் கூப்ற குள்ள
சாஜர் போயிச்சுன்னாவே தனியாவே செலவாகுண்டா டேய்
அது சார்ஜ் ஏர்றது எல்லா நல்லா இருந்து சார்ஜர் மட்டு போயிருந் சார்ஜர் மட்டு நானூறுபான்னாங்க
ஆஹ் ஒரு வாட்ட வந்து போயிச்சு போல இது சார்ஜரோ எதோ
ம்
பேட்ரி போயிச்சுன்னாக அப்ப மாத்துறதுக்கு எடுத்துனு போய் குத்தோ
ம்
பேட்ரியோ எதோ செக் பண்ணி வுட்டு பாத்தாக அதுக்கு ஒ உள்ள எதோ சவுண்டு டக டகனு பண்ணுது நா என்ன சொல்றே நீங்க ரெடி பண்ற ரெடி பண்ற காசுல நீங்க புதுசா எடுத்துக்கலா உங்வேண்டா டபுள் பேட்ரின்னு ஒரு மோட்ரு வந்தது
ஆஹ
அது வாங்கிட்டாங்க அது வந்து ரொம்ப ஸ்பீடா சல்லு சல்லுனு தண்ணி தள்ளிது
அஹ இது தல்ல இது
இது சிங்கிள்லா ஒரு லேட்டா அது பொதுமயா தள்ளுது
சிங்கள்தா இது வெறு பில்லு மருந்து மட்டு அடிக்துகு யூஸ் பண்ணினுருக்கோ
நம்ம சல்லு சல்லுனு அடிச்சுட்டு வந்துனே இருக்கு ஒடியாதுனே
உம்
இந்தப் பயிதிலா அடிகலா இந்த மந்து
பயிருக்கு பெரிய கேன் தான கரெட்டாருக்கு ஆனா
எது அந்த பெட்ரோல் ஊதி அடிகதால
ஆ அத்தன
அத்தாப்பா ம வண்டி இப்டியே என்னது பொக தள்ளு பொக தள்ளு கட கட கட கட கட்டு கட்டு கட்டு கடக புல்லட்டு சவுண்ட்டு பாதிடாக
சேஃப்
எவ்ளோ சவுண்ட்டு வெளிய வரையு கேக்னுனா
வேலையு முஞ்சிடு பட்டுனு
உம்
சின்னதாங்க அது இன்னோனே ச்ச அவள்தா இதுக்கப்புற நா போய் சாப்பிட்டு கொன்னேரோ பட்த்துட்டு அதோட மூனு மணிகு ஏந்து போடு போடு இப்ப எம் பி ஏ போட்டு இல்ல இல்ல தூங்கப்போறே
தூங்கிட்டு வேணுங்கப்போல கேட்ரிங்தானுவா
அவ சொல்ல மாட்டா சொல்லதா கால்லியே சொல்ட்ருப்பா
அவ சப்ரைஸ் பண்ணுவா அப்பப்போ
இல்லாதத விட இதுகெதுக்கு சப்ரைஸ் பண்ணு
ஆனா செம்மையா என்ஜாய் அப்பாய ட்ரிப்புதா ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் ப்பு ஸ்டார்டிங்கே நா வந்து இது வாய்ன்டே நேத் சில்ர வாங்கிட்டே
ஆமா அந்த இது பட்டாசு வெடிக்கும்போத்தான போறீங்ளே உங்ளுக்கு எதுக்கு பட்டாசு
ஏய் ஒன்னுலடா சாமிலா கும்மதோ சே ஒரு பட்டாசு செலப்ரேஷன் பண்ட்டு ஒன்னுலடா கார்த்தி மேல வெடிக்கிறது வந்து கீழ வெச்சிச்சி அவள்தா விஷ்
நீ ஏ பகல நின்னுனிந்த அது கீழ வெடிகுது மேல வெடிகுது
ஏய் எல்லதுமே பகத் நின்னடா ஆனா எனக்குனு வந்து விதுடா அது
பாத் யாருமே அடிப்பல்ல அதுவு உனகுதா பட்டுகுது
அதனால எனகு பட்டுது எனகு அ அ அமைச்சதா தெஞ்சிந்தா வச்சுகோ அவள்தா ஹாஸ்பிட்டக் போத் தம்பி ஹாஸ்பிட்ல்கு போ ட்ரிப் போன் ட்ரிப் போ கேன்சல் பண்ணு நம் ஆளுங்க ஸ்டன் ஆயிடுவானுங்க ட்ரிப்பு கேன்சல்னா அய்யய்யோ இவனனால கம்மி ஆயிட்ச்சா
பிளான் பண்ண எல்லாருமே போனீங்ளா
ஆ
பிளான் பண்ண எல்லாருமே வன்ட்டானுங்களா
ரெண்டு பேர் மட்டு வர்ல
ஆ அ குட்டியோட அப்பாக்கு ஒடம் செர்ல்லனாங்க செரியாய்
ஆ செரி ஆய்ச்சி செரி ஆய்ச்சி ஆயத்தா வுட்டு வந்தோ
கரெட்டா ட்ரிப் போறப்பதான ஒடம் செர்லன்னா
ஆமா ஆமா அது ஒது ஒது ஆ ஒது மூன் நாள் மின்னாடி
உம் உம்
அதெலா ஒன்னுல்ல சும்மா அத இதுவாலதா
உம்
சும்மா ஒரு செக்கிங்காக தான்டா
உம் நா பெருசாதா ஒடம் செர்லன் நென்ச்ச
அதுலா இல்ல லைட்டாதா அத நா பைய போனாட்டி கரெக்டா போன வருஷ என்னாத் தெரிமா பண்ணா இந்த டைம்ல தான்டா நாங்க கேரளா போயிந்தோ
உம்
இந்த டைம்ல கேர்ளால இகத இங்க ஒரு பையனுக்கு பர்டே கேக் வெட்டு கேக் எடுத்தா சிச்சாவா
வர்ஷவர்ஷமாட ஒரே எத்துக்கு போறீங்க
டேய் போனவாட்டி போண்டா நா சொல்றது போனாட்டி கேரளா போனோ சரியான மழையே திட்டலாடு குடுத்துட்டோமா ப்ளான மாத்திட்டோ கொடைக்கானல் இவங்க
உஹும்
கொடைக்கானால் போயிட்டு தா எத்துதா இனிதா இந்த வாட்டி தா கேரளா போனோ
எஸ் மேம்
உம் எங்க அவ்ளோ சுத்தி பாத்தா மேரி தெர்ல கேரளா
சரி ஓகே பாரு நா இதோட மூணு மணிக்கு பாக்கற பேசுற உம் சேரி பாய்டா
ச